டிக்கு
ம் வணக்கம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க தோழி?
ம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நானு நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு நலமா?
ரும் நலம் தோழி சொல்லுங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க? உங்க பைய எப்டி இருக்கா?
ஆ என் பையனு நல்லாருக்காங்க, உங்க பசங்க எல்லா எப்டி இருக்காங்க?
ம் ம் பரவால்லங்க எங்க வீட்லயு நல்லாருக்காங்க எங்க பசங்களு இந்த சாப் சாப்டதா கொஞ்ச அடிப்ப அடம் புடிக்கிறாங்க
அதா தோழி எல்லா பசங்களு அதே மாரி தா தோழி சாப்புட்றதுக்கு தா கஷ்டப்படு த்துறாங்க
ஆமா எல்லா பசங்களோட ஒரே பிரச்சனயாதா இருக்கு சாப்புறதுக்கு அழுதுட்டே இருக்காங்க அவுங்க
ஸ்கூல் போயிட்டாங்ளா தோழி?
ஆ போயிட்டு வன்ட்டாங்க சின்னோட சின்ன பாப்பா
ஆ
ம் பெரிய பைய வந்து நால்ர மணிக்குதா வருவா
ஆ பொண்ணு எப்டி படிக்குறாளா கரெக்ட்டா வ ராலா
ஆ போகுறதுல்லா அழுறதுல்ல ஆனா வா தொறக்கலன் சொல்லி சொல்றாங்க மிஸ்ஸு ரீம்ஸ்லா போட்டா வாய தொறந்து சொல்றதில்ல அப்டின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க நா
முன்னாடி அந்த மாரி பண்ணுவாங்க உக்கார உக்கார மத்த பசங்கல்லா பேசுவாங்க இல்யா பேச பேச ஆ ர்வொ வந்துரு
ஆமா அதா தோழி ம் நானு சொன்னே கொஞ் ச நேர எடுத்துக்கிடுது அவுங்கள்க்கு எல்லார்கூடயு சேர்றது க்கு அதுக்கப்றமு அவுங்க கொஞ்ச எல்லார்கிட்டயு மிங்கிள் ஆயிட்டாங்கன்னா அவுங்களுக்கு இதாயிடு பழக்காயிடு அப்டி செஞ்சர்னு நானு சொல்ட்டு வந்தே
ஆமா பசங்களுக்கு கொஞ்சோ டைம் எடு கோம் கொஞ்சமே பஸ்ட சேந்துட்டாங்க அங்க அதுவே விளாட்டா பண்ணாங்கன்னா அது அவுங்களுக்கு கரெக்ட்டா ஆயிரு
ஆமா அதா சொல் நானு சொன்னே
வெளாடுவாங்க இந்த மாரி எல்லா நல்லா பண்ணுவாங்க கொஞ்ச டை இவ்ளோதா என்ன ஹோம் ஒர்க் எல்லா
உம்மா ஹோம் ஒர்க்கு என்ன சொல்றது நம் நம்ம வந்து அவுங்க வொக்கார வக்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அவுங்க வந்து டிஸ்ட்டாக்ட் கெடாவே இருக்காங்க என்ன சொல்றது நம்ம ஒன்னு சொன்னா அவுங்க வந்து நம்மளோட மூட சேஞ்ச் பண்ணி பேச்சே மாத் த்றாங்க பசங்க எ சின்ன பொண்ணல்லா அதிக பண்ற இந்த மாதிரி
இதெல்லா ஒரு அவுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதெல்லா தெனமு பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க
ஆமா அவுங்க ஹோம் ஒர்க் பண்ண வக்கறதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் எதையு சொல்லி குடுத் தா எ பையல்லா உங்களுக்கு ஸ்கூல்ல ரீம்ஸ் கத்துட்டு வந்தா நம்ம ஊர்லயு புஸ் சொன்னாலே போது அவுங்க நல்லா ரிப்பீட் பண்ணுவாங்க எல்லாமே ம் அ ஒரு லைன் மட்டு நம்ம சொன் டாட் பண்ணாலே போது மித் ம் மத்ததெல்லா அவுங்க சொல்லிடுவாங்க
பைவசிக் சீக்கிரமா கத்துக்கராங்க இல்லயா அதனால பொன்னு கொஞ்ச கொஞ்சே டைம் எடுக்கலாம்
ஆமா அதான் ஒருத்தவுங்க ஸ்பீடுன ஒருத்தவுங்க ஸ்லோவா இருக்காங்க
ம் கண்டிப்பா தோழி நீங்க வந்து அவங்க பையன வந்து உங்க பொண்ணு முன்னாடியே உக்கார வச்சு கொஞ்சம் எழுதுறது படிக்க வைக்கறது இந்த மாரி எல்லா வில அவங்க முன்னாடியே பாருங்க அப்போ அவளும் அத்தா அப்றோமா வந்து அவளும் வந்து உக்கார ஆரம்பிப்பா
மந்திலி கரண்ட் தா பண்றீங்க நானும் அந்த மாரி தா பண்றேன்
ஆ
ஆ ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல தா உக்கார வச்சு ஹோம் ஒர்க் பண்றேன் என்ன ஆகுதுன்னா இவ சொல்லலனா அவுங்க அண்ணா வந்து இது சொல்லு இது சொல்லு அவ ஸ்டார்ட் பண்ணாலே போதும் இவ எல்லாமே படிச்சுட்றா அதுனால இவ இரு அப்கிரேட் ஆகுற கொஞ்சம் ம் நீ வாய மு டு எதுக்கு நீ தொறக்குற வாயி அப்டீன்னு இவ கத்துரா அவன கேக்கவே மாட்டுறா என்ன நீ வாயே தொறக்க மாட்ற வாய தொறந்து சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவன் அகட்டுறான் இவுங்களோட சண்டேைய பெரிய சண்டையா இருக்கு தோழி
அது என்னமோ கரட்தான் தோழி அவனும் சின்னவ தான் அவனுக்கும் கோவம் அவ்ளோ இல்ல அவனுக் தெரில பண்ணணும் பண்ணக் கூடாதுன்னு
ஆமா கரக்டா தா சொல்றீங்க ஐய்யோ பிறந்த நாள் அவன் வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய பையன் வந்து தெரிறான் இல்ல அவன் மட்டும் தா இருந்தா நம்மளுக்கு அவன் சின்னவன தா தெரிவான் ஒருத்தர் சின்னவங்க இருக்கற காரணத்துனால நம்மளுக்கு வந்து அவெ வந்து வளர்ந்துட்டான்னு அப்படி நம்ம யோசிக்கிறோ
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி தெரியதா செய்யு ஆனா அவனுக்கு சின்ன முழுதா கொஞ்சோ பேசு அவளதா
ஆமா அவளு சின்ன வந்தா வாய் தா ரொம்ப நீளோ கொஞ்சோ உஷார் தனமு எல்லாத்த த்திவ பேசுறா இவளுக்கு அந்த மாதிரி உசார்த்தணோ இல்ல
ஆ இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த மாதிரி அவ்ளோதா
கரெக்டு தா ம் ம்
ப்டீங்களா தோழி நீங்க
ஒரு நிமிஷோ யாரோ வெளிப்புடிக்ராங்க கோன் ஆ அங்க வந்துர ஆ பிளாலகாகி சொல்லுங்க
ம் சொல்லுங்க தோழி
ம் இப் எப்டி இருக்கீங்க ம் மித்தபடி உங்க பையனுக்கு லூஸ் மோஷன் எப்டி இருக்கு
ஆ இப்ப பரவாயில்ல தோழி அதனால தா கொஞ்சம் சாப்பிடாம ஒடம்ப ரொம்ப கேடுத்துக்கிட்டா கொஞ்சம் கூட சாப்டல ஒடம்பு ஒரு மாதிரி போ ஒரு மாதிரி ஆயி ஒரேடியா ரொம்ப உள்ளியாயிட்டா
ஐயோ பாவமே
ஆ சாப்பிடவே இல்ல கொஞ்ச கூட சாப்டல எதுவுமே வேண்டா வேண்டா சொல்லி இப்போதா கொ பரவாயில
ஆமா இந்த டூ இயர்ஸ் சுல எல்லா ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லா உங்களுக்கு டூ இயர்ஸ்லலா அதிக அதிகமா லூஸ் மோஷன் ஒடம்பு கெடுறது ஃபீவர் அதிகமா வர்றது அது இதுல்லா ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே
போனா டாக்டரு அதா சொல்றாரு இந்த வெயில் காலத்துல எல்லா பசங்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு எல்லா சொல்றாங்க கம்ப்ளைனு அப்டின்னு சொல்லி டவு கூட என்கிட் ட சொன்னாங்க சில பசங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது போ கொஞ்சோ பாத்து வச்சுக்கோங்க வெளிய சாப்பாடு எதுவு குடுக்காதீங்க
ம் ஆமா தோழி வெளிய வெளி சாப்பாட்ல்லா ஒத் துக்கறதில பசங்களுக்கு
அவனு சாப்பறது இல்ல நாங்களு இப்போ சாப்பிட அதிகமா வீட்டுல வந்துதா சாப்பிடுறோ நாங்களு ஆனா என்னன்னு தெர்ல அவனக்கு சடனா ஏதோ எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு
ஆமா இது வயிட்ல ரொம்ப என்ன சொல்றது ஹீட் அதிகமா ஆயிடுச்சு இல்லனா ஏதாவது சாப் ட்டுது ஒத்துக்காமதா இந்த மாதிரி வைத்து போகா ரம்பிக்குது உங்களுக்கு பசங்களுக்கு அதிகமா அ என்ன சொல்றது சலி இருந்தா கூட நம்ம சில பூத்திட்டே இருக்கு சளி அதிகமா இருக்குன்னு சொல்லி அது சில நேரத்துல நம்மளுக்கு ஒர்க் பண்ணாது அதுக்கப்புறமா உங்களுக்கு சேர்த்து சளி எல்லா உங்களுக்கு லூஸ் மோஷன் வழியா உங்களுக்கு வந்துடு அதுக்காக கூட நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் வர்றது வந்து ச சாத்தியோ
கண்டிப்பா தோழி எனக்கு அதே மாதிரிதா இருந்துச்சு தோழி இந்த வெயில் காலத்துலதா நா ஜலதோஷத்துல இவ்வளவு அ படுத்து ஏஞ்சே ரொம்ப ஜலதோஷோ இதுவரைக்கு கூட எனக்கு இருக்கு ஜலதோஷோ இது வரைக்கு நா சொல்ற ச எனக்கு வயல அ இரும்பல் இருக்கு சளி இருக்கு இன்னு வரைக் போகவேல எப் அப்டியு ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிருச்சு ஆனா இது வரைக்கு எனக்கு மாதிரியெதெரியல இந்த வெயில் டைம்ல தா இந்த மாதிரி ஆகுது எனக்கு
ஆமா இங்க ம் சொல்லுங்க தோழி
இப்ப பார்த்தா ரொம்ப இருக்கு எனக்கு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டே இந்த வாட்டி என்னா எனக்கு இன்னு இதா ஆயிருச்சு அப்டின்னு
ம் ஆமா ஆமாக்கா எங்க வீட்லயு எங்க மாமனாருக்கு வந்து சடனா என்ன சொல்றது சில் தண்ணி எல்லா அதிகமா குடிச்சுருக்காரு அதனால அவுங்களுக்கு என்ன சொல்றது ஆ அதிகமா வயிட்டு போக்கு சளி அதிகமாயிட் ட்டு ம் வாயலந்து இரத் த்து கொஞ்ச ரத்தத்து கட்டி மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு வயித்ல ஹீட் ஆயிடுது இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வயிட்ல ஹீட் ஆயிடு ட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மா அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு காட்டுது வெளில அது ஒருத்தங்களுக்கு சளிமா திரி ஒருத்தங்களுக்கு வயிற்று போக்கு வருது ஒருத்தங்களுக்கு வாந்தி இல்லன்னா வாந்திலே உங்களுக்கு ரத்தமா வருது அதுல்லா அதிகமா பாக்க முடியுது
ரொம்ப நீடிக்குமாமே ஆகஸ்ட்டு வரைக்கு இக் குன்னு சொல்றாங்க எல்லாரு
அப்புடியா எனக் தெரில அ அது அதிகமா நா உங்ககிட்ட இந் தா இது கேக்குறே நா மழ ஸ்டார்ட் ஆயி சே இப்போ மழ வந்து துரோநன்
அத்து வரைக்கும் இருக்கும் வெ அப்புடி என்ன அ திரிப்பட்ட
அப்புடியா ம் அ நம்மதா என்னன் பண்ணனும்னு தெரிய மாட்டேங்குது வெயிலுக்கு வெயிலுக்கு என்ன பண்ணனும்னு தெரியமாட்டேங்குது வயிலு இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வந்து வயறு குளிர்ச்சியா வச்சுக்கணும் கொஞ்சோ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வெச்சுதா ஆகணும்
ஆமா அப்போ தா நம்மளுக்கு ஒடம்பு செரியா இருக்கும் நம்ம வந்து ஃபிரிட்ஜு ஹை கொஞ்சோ கம்மி பண்ணிட்டு நேச்சுரலா இந்த லெமன் ஜூஸ் மோரு அந்த மாரி போட்டு குடிச்சுட்டே இருந்தா நம்ம வயிற்றுக்கு வந்து வெப்பம் கம்மிய ஆகும் வயிற்றுட்டு வெப்பம்
ஆமா ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னீங்க இந்த மாரி தா பண்ணுனா தா இப்போ கொஞ்சம் நமக்கு வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் இந்த சுடு சாத்துக்குடி இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கனும் நா நெனைக்கிறேன்
ஆமா கரெக்டு தான் சாத்துக்குடி ஜூஸ் இல்லன்னா பசங்களுக்கு வந்து சாத்துக்குடி வந்து கட் பண்ணி அதுல கொஞ்சோ சால்ட் போட்டு குடுத்தா நம்ம பசங்களுக்கும் நல்லா அ இமீன் சத்து அதிகமா ஆயிரும் உங்களுக்கு நம்ம நவஸ் ஸ்நாக்ஸ் மட்டும் வெ வெட்டி குடுத்துட்டா அவங்க வந்து விளயாடிட்டு டிவி பாத்துட்டு உங்க உங்க சாப்பிட்டுட்டே இருந்தா அவங்களுக்கு வயிற்றுல அதிகமா வெப்பம் இருக்காது உடம்பும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு
கண்டிப்பா தோழி நம்ம இந்த மாரி தா போறேன் ஆனா ஏன் பையன் எடுத்துக்கவே மாட்டான் தோழி எந்த ஒரு ஃப்ரூட் வகைகளும் எடுத்துக்க மாட்டான்
அப்டியா தோழி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி இருக் க்காங்க பசங்க சில பசங்க வந்து கட் பண்ணி குடுத்தா நல்லா உக்காந்து சாப்பிடுவாங்க என் ரெண்டு பசங்களும் ஒரு அக்கா பசங்களும் பொண்ணும் அப்டிதான் வெட்டி குடுத்தா நம்ம டிவி போட்டு வெட் டி குடுத்தா ஒரு பிளேட் நெறைய இருந்தா கூட மூணு பேர் உக்காந்து நல்லா சாப்பிடுவான் சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் அந்த ஆப்பிலு ம்
நல்லா சாப்பிடுவாங்க ஆனா ஏன் பையன் கூட சாப்பிட மாட்டேங்கறா அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேங்கிறான்
ம் ஒரு ஒருதவங்க வீட் வலோட பழக்கங்கள்ல ஆ அவுங்க வீட்ல பெரியவங்கள் இருக்கிறது அப்டியே பசங்களும் அ அவங்களோட ஜீன்லயே இருக்கும் அவங்களுக்கு கடிச்சு சாப்படுறதுக்கு பிடிக்காது உங்களுக்கு எல்லா ம்மை ஈஸியா வாயிலப் போனுன் நினைப்பாங் சின்ன பசங்க
ஆம்மா இருக்கறது தா ஆனா நா வந்து எனக்கு பிடிக்காதில்ல நானு சாப்பிடுவே ஆனா எனக்கு என்னன்னா நானே வெட்டி சாப்பிடுறது தா எனக்கு பிடிக்காது அதுதா நா பண்ண மாட்டே ஆனா யாராவது வெட்டி கொடுத்தாங் நா ஆ சாப்பிட்டுவே சாப்புட மாடன்லா இல்ல புடிக்காது அந்த மாரில்லா இல்ல அதிகமா நா சாப்புட மாட்டே அது தா
ஆ ஓக்கே தோழி நம்ம மீண்டும் பேசுலா நன்றி வணக்கம்
கண்டிப்பா தோழி வணக்கம் ப்பா அது